ஹ வணக்கம் தோழி சொல்லுங்க
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க வேலை எல்லா முடிஞ்சுதுங்களா
ஆ முடிஞ்சுது தோழி
சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்ப இங்க மழையெல்லா இல்லைங்க தோழி நல்லா வெயில் அடிக்கிது
இங்க நல்லா மழை பெய்யிது தோழி பயங்கர மழை
சேரி சேரிங்க ஆ நல்லா இருக்கீ கேட்கவே மழை போறதுன்னு கேட்கவே கேக் சந்தோஷமா இருக்கு இந்த வருஷ சுத்தமா மழையே இல்ல
ஹோ இங்க மழை பெய்யறனால எந்த வேலையு ஓடமாட்டேங்குது தோழி எல்லா எங்கயுமே போக முடியல ஃபுல்லா நலஞ்சு
சேரி சேரிங்க ஆ அவ்வளோ மழை வருதுங்களா
டெய்லியு இல்ல தோழி ஒரு பதினஞ்சு நாளாவே கிளைமேட் வந்து டல்லாதா இருக்கு நேத்து சாய்ந்திரத்துல இருந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு
சசேரி சேரி சரி ஆ சொல்லுங்க தோழி
இன்னைக்கு சிறு சேமிப்பு அந்த மாதிரி இல்லைங்க காலைல ஆக்சுவலா பாபாக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்தனால ஸ்வீட் வாங்கி வச்சு ப்ரேயர் பண்ணிருந்தோ நேத்து அன்னதானம் பண்ணிட்டு மழை ஈரத்துல கம்முனு இருக்காம ஸ்வீட் சாப்ட்டனால த்ரோட் ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஷன் ஆன மாதிரி இருக்குங்க மழ பெய்துல்ல
ஆமாமா ஆமா
சாதங்கறனால அதை அவாய்ட் பண்ணவு முடியல அது வந்து கொஞ்சோ கோல்டான மாதிரி இருக்குன்னு
சேரி சேரி செரி செரி சொல்லுங்க தோழி எதோ சொன்னீங்க
த்தே அந்த மாதிரி
பேசலாம் தோழி பேசலாம் ம் பேசலா
சொல்லுங்க வழக்கமா எந்த மாதிரியான சேமி
சேமிப்புன்னா நீங்க பண விஷயத்துல சொல்றீங்களா சிறு சேமிப்பு அதாவது அதாவது அது எப்டின்னா அந்த ஹ் ம் செல்வ மகள் திட்டம் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு பாருங்க அது வந்து முதல்ல ஆரம்பத்துல எங்கனால அத இது கடைபிடிக் ட்டு முடியல அது முதலந்தே போட்டிருந்தா அதுல நல்ல ஒரு இது பார்த்திருந்திருக்கலாம் பட் அதுல கொஞ்சோ நாங்க அத வந்து பெருசா ச இது பண்ணாம விட்டுட்டு கொஞ்சோ அதுக்கப்ரோ தான் சரி பண்ணலாம் அப்படிங்கறப்ப பாத்தீங்கன்னா பண்றோம் பட் ஆனா வந்து பெரிய அளவுல ஒரு இதுவா வந்து நிக்காது வச்சுக்கோங்களேன் இப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணுக்கு இப்போ சின்ன வயசுலர்ந்து அவளோட அஞ்சு வயசுலர்ந்தே போட்டுருந்தம்னா அது ஒரு நல்ல ஒரு அவளோட பதினெட்டு வயசு அப்டிங்கல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நல்லா ஒரு பெரிய அமௌண்டா வந்துரு நம்ம எவ்வோ இது பண்றோமோ அ அது நம்ம வந்து து பெருசா ஒரு இதா இல்லாதங்கட்டி கொஞ்சோ ரொம்பமே ஒர் நா ஒரு அஞ்சாறு வருஷமா அஞ்சு வருஷம் மட்டமே நாங்க ரொம்ப தள்ளி போட்டுட்டோ அஞ்சுலருந்து ஆறு வருஷமே இருக்கூ
அது பத்து வயது வரைக்குதா போட முடியு நெனக்
ஆமாங்க கரெக்டா அது முடி அவளோட ஏஜுக்கு அதுக்கு அப்பிடி இருக் த்தரவுதா நாங்க அப்பதா ஆரம்பிச்சோமே செரி எதோ இருக்கட்டுமே அப்டின் சொல்லிட்டு பொ பொண்ணுக்கு போட்ருக்கு இருந்தாலு கொஞ்சோ மொதலே எதாது செஞ்சிருக்கலாமோ அப்டினு ஆனா கொஞ்சோ வருத்தமாதா இருக்கு அ மத்தபடி மத்தபடி சேவிங்ஸ்ஸின் பாத்தா செரியாதா தோழி இருக்கு வர்றதுக்கு செலவுக்கு இ எம் ஐசுக்கு சரியா இருக்கு இது இது ஒண்ணு புள்ளைங்க க்கு ஒண்ணு ஏதாவுது பண்ணணுன் பண்ணுது
ஓ சரிங்க சரிங்க எல்லா நார்மலா இல்ல நார்மலா வந்து பாத்தா நாங்க வந்து இங் க கிராம மக்களுக்கு வந்து நறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோ அ சிறு சேமிப்பு பத்தி சமூக சோஷியல் சர்வீஸ்ல இருக்கனால அப்ப நெறைய சேவிங்ஸ் பத்தி சொல்லுவோ அதுல ஒண்ணு ரெண்டு நமக்கு எது பீசிப்ளோ அது வந்து நம்முளு யூஸ் பண்ணக்கிறது ரொம்ப பண்ண முடியாது நா கார்டியோ போயிட்றக்கனால ஆனா நாங்க என்ன பண்ணோன்னா பி பி எஃப் வந்து தம்பிக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும் போதே நாங்க போட்டுட்டோ
சேரி செரிங்க
அது வந்து பாத்தீங்கன்னா அவ ஏழாவது படிக்கும்போதிலிருந்து இப்ப வருஷ வருஷம் நாங்க அதுலருந்து எடுத்துதா அவனுக்கு வந்து பள்ளிக்கட்டண கட்றோ
பரவால்ல ம்
அது வந்து நம்ம திருப்பி கட்ட வேண்டியதில்ல நாலு வயசு அஞ்சு வயசுல போட்டனால அவனுக்கு அது வந்து போட்டு மொதல அஞ்சு வருஷத்துக்கப் ப்ரோ ஆ நீங்க பார்ஷியல் அமௌண்ட் வந்து அதுலருந்து எடுத்துக்லா எடுத்து கல்விக்கு பயன்படுத்திக்கலா அத வந்து திருப்பி செலுத்தணு அப்டின் அவசிய கெடையாது தொடர்ந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்லா வருஷத்துக்கு ஒரு தடவ பார்ஷியலா வித்துட்ராப் பண்ணிக்லா சோ அதனால அ ஏழாவது படிக்கிறப்பலருந்தே இப்ப ஏழாவது படிக்கம்போதா அது ஓரளவுக்கு வந்துட்டு ரீச் ஆயிருச்சு ரீச் ஆயிருச்சுனா நம்ம எடுக் எடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கி வந்துட்டோ ஆனா தாலு அதுல ஒரு வருடம் ஒரு இருவதாயிரோ இருவத்தஞ்சாயிரோ அந்த மாரி க்ளைம் பண்ணி பண்ணிதா அதுக்கூட நம்ம மீதி தொகைய போட்டுதா வந்துட்
இல்லீங்க மொத்தமா கட்றதுக்கும் பாதிக்கு நமக் கு கொஞ்சோ ஒரு இதா இருக்குல்லங்க நமக் ஒரு இந்த சேவிங்ஸ் பண்றங்காட் இதான ஒங்குளுக்கு அதுருல ஒரு பெனிஃபிட்
ம் கண்டிப்பாங்க கண்டிப்பா அத எல்லா வருஷ் ஷோ நம்மனால பி பி எஃப்ல கட்ட முடியாது இருந்தாலும் முடியறப்ப நம்ம கட்ணோ அப்டின்னாலுமே அது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள இதுதா அதுக்கப்புற நார்மலா பாத்தீங்கன்னா அந்த எஸ் பி ஆர் டி அதெல்லா வந்துட்டு பிக்சட் டெபாசிட் அந்த மாரி இருக்கு அ ம் அனால அது ஒவ்வொருத்தருக்கு எப்டி எந்த மக்களுக்கு என்ன தேவப்படுதோ அத பத்தின அவர்னஸ் வந்துட்டு குடுப்பாங்க ப்ரோக்ராம்ஸ் மாரி நடத் துவாங்க இப் இப்ப சமீபத்துல நா சொன்னன்ல்ல அந்த கூட்டுறவு சேமிப்புங்க அதுல வந்து ஆஃபீஸ் மூலமாக இருக்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்குமே வந்து போட்ருக்கு
ம் ம் ம்
அது வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி சேமிக்கிற மாதிரி இருக் ருக்கு ஆ நமக்கு வந்து ட்டு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் கட்றோனா ஒம்பதரை சதவீதம் அல்லது பத்தரை சதவீதம் வட்டி வந்து போட்டு தருவாங்க
போட்டு தருவாங்கோ
இதுவே நம்ம ஐந்து வருடம் அந்த மாதிரி எல்லா எடுத் தெனோ ஒரு பதினோரு பெர்சன்ட் அந்த மாதிரி வந்து பண்ணி தருவாங்க
ம் ம்
அது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்னால நமக்கு ஒரு பாண்ட் மாதிரி குடுத்துறாங்க போஸ்ட் ஆபிஸ் பாண்ட் மா குடுத்தருறாங்கங்க நம்ம மெச்சூரிட் டி ஆகும் போது செரி அவ கல்லூரிக்கு வரும்போது ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகுந்தான அதுனால இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஏனா இன்னு ஓராண்டு காலந்தா பள்ளி படிப்பு முடிஞ்சிரு
னா நமக்கு வந்து அந்த எடத்துல நமக்கு பயன்படலன்னா கூட ஒரு ஹா ஒரு ஒரு சப் போட்டா நமக்கு ஒரு இடத்துல வந்து அது நிக்கிது அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷ்யோந்தா பரவால்ல நம்ம அன்னைக்கு இத செஞ்சதுனால இன்னைக்கு இந்த இவ்ளோ பெரிய பாரத்துல இருந்து ஒரு பாதி பாரமாவது நமக்கு கம்மியா இருக்கு அப்டிங்குற ஒரு பு ஒரு சின்னமா ஒரு மூச் ச்சு விட்ற அதுக்காவது ஒரு இது இருக்குங்கறது ஒரு நல்ல ஒரு விஷ்யோந்தா ஆனா நீங்க சொல்றது வந்து சிறுசு சேமிப்பு திட்டங்கிறது வந்து கண்டிப்பா வேணு அப்டிங்குறதுல நா இப் போ சமீப காலத்துல வந்து எ மனசுல வந்து ரொம்ப அதிகமா வந்து பட்ற ஒரு விஷ்யோ அது எதுவாவே இருக்கட்டுனு வச்சுக்கோ திடீர்னு இ இத்தனக்கி இவ்ளோ எடுத்து வய்யின் அவுங்க அப் அப்பா ரொம்ப எனக் தெரிஞ்சே எனக்கு கல்யாண ஆன நாள்ல இருந்தே சொல்லுவாரு அது எனக்கு அந்த பழக்கொ கெடயாது இந்த மாரி நீ எடுத்து வெச்சு பாரு எ தெனக்கி இவ்ளோ ரூபான்னு எடுத்து வெச்சு பாரு
ஒரு நல்லப் பழக்கொங்க ஆனா நானு நறைய குடும்பங்கள்ல பாத்துட்டே கணவன் மனைவி யாராவ்து ஒருத் த்தருக்கிட்டதா இந்த சேமிப்பு பழக்கோ இருக்கு
இல்ல எனக்கு வர்ல அது உண்மையாவே அது வர்ல ஆனா
க்காந்து சேமிப்பு பழக்கமே இல்ல ஆனா நா காலேஜ் படிக்கிறதுல இருந்தே எனக்கு சேமிப்பு பழக்கோ இருக்கு நா வந்து அவருகிட்ட எப்போமே சொல்லுவே இல்ல நீங்க சேத்தி வச்சு பாருங்க அப்பவு அவருக்கு வந்து தெரியல அதோட ஏன்னா அவங்க வீட் வீ்ட்ல யாருமே சேத்தி வெச்சி பழகல பழக்கம் இ பழக்கம் இல்ல அதனால அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல ஒரு ரெண்டு மூணு தடவ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருபோது தம்பிக்கி வந்து வேற ஸ்கூல் அந்த மாதிரி மாத்தும்போது அந்த பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது என்னோட சேவிங்ஸ்ல இந்து நா எடுத்து குடுத்த ப்ப அவரே சொல்றாரு ஓ இந்த சேவிங்ஸ் வந்து இன்னக்கி அ இத்தனிக்கு பாத்தீங்னா ஒரு பெரிய தொகையெல்லா கெடையாது இப்ப நமக்கு அந்த எடத்துல ஒரு நாப்பதாயிர தேவப்படுதுன்னா நம்ம கைய்யில முப் முப்பத்தஞ்சாயிறோ தா இருக்கு அந்த அஞ்சாயிர இல்
ஏங்க ஒரு ரெண்டாயிரமே இருக்கட்டுங்க அந்த ரெண்டாயரூவாய்ங்கறது இன்னைக்கி சின்ன காசா ம்
எடத்துல வெச்சிருக்கே நீங்க எடுத்துட்டு வாங்க அப்டின் சொல்லும் போது அவரே வந்து சொல்றாரு ஓ இந்த அஞ்சாயிரோ என்ன பண்ற துன் யோசிக்கிறப்ப பரவால்ல ட்ல சின்ன சின்னதா சேத்தி வெச்சு இது வெச்சிருக்க நா ஸ்கூல் அ ஃபீஸ் கட் கட்டும் போதுதா அத வந்து நா உணர்ந்த அப்டின்னாரு ஒண்ணுமே இல்லிங்க இப்ப லெவன்த் வந்து ஃபீஸ் கட் கட்டுபோது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப் முப்பதாயிரோ சொல்லிட்டாங்க நாங்க வந்து பஸ் இது அது வந்துட்டு விடல செரி நம்ளே கூட்டிட்டு போய் இது பண்ணிக்கலாட்டு அப்புற தம்பி மெரிட் ல வந்தனால டொனேஷன் வேண்டான் சொல்லிட்டு மொத்தமா எழுவதாயிரோ மட்டு கட்ட சொன்னாங்க நா வந்து இவருகிட்ட எத் எதுவுமே சொல்ல எங்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு எதுவுமே சொல்லல ஃபீஸ்க்கு என்ன ரெடி பண்றீங்கன்னு பாத் தத்தா இவரு கைல பைசா கெடையாது என்ன பண்றதுனு அப்டியே யோஸ்ச்சுட்டு இருக் க்காரு அங்க பண்றாரு இங்க பண்றாரு அவரோட போனஸ் அமௌண்ட்டு வந்து ப்ப சேவிங்ஸ் அவரோட ஆஃபீஸ்ல வந்த அமௌண்ட் ட்டு பாத்தீங்கன்னா அளவா தா இருக்கு ஒன் பார்ட்டு தா இருக்கு செரி என்ன பண்றாங்கன்னு அப்டியே ஒரு ரெண்டு மண் நேரொ வேடிக்க பாத்துட்டு விட் டிட்டே ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியினுல்ல கடைசியில வந்து அந்த எடத்துல போய் பாக்கும் போது பணோ இல்ல அப்டின் நிக்கறப்ப என்னோட பர்ச வந்து நா நாப்பதாயிரோ எடுத்து குடுத்தே இப்டியே பாத்தாங்க என்னப்பா அப்டின்னாங்க இந்தாங்க போய் ஃபீஸ் கட்டுங்க நா அவர் கைல குடுத்துதா கட்டின நானு அப்ப ஏது உனக்கு இவ்ளோ காசு அப்டின்னாரு வருஷோ புல்லா சேத்தி வச்சே எனக் இப்டி ஒரு நாள் வருன்னு நம்ம பைய அடுத்தடுத்து ட்டு வளந்துட்டு வரும்போது நமக் கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்றதுங்கிறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல பழக்கோ கெடையா
கண்டிப்பாங் தோழி கண்டி
இன்னைக்கு நம்ம கையல இருந்து அத எடுத்து குடுக்கு போது இருக்கிற சந்தோஷோ கடன் வாங்கி குடுக்
கண்டிப்பாங் சிஸ் தோழி கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மையான ஒரு சந்தோஷமா இருக் கு உண்மையாவே கடன் வாங்காம நம்ம கைல இந்து செலவு பண்ணி அதுவு சேமிப்புல இருந்து பண்றப்போ இன்னு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு பரவால்ல நம்மளு ஒரு நல்ல விஷயோ செஞ்சு நம் ந ஒரு இப்ப பயன்படுத்திக்கிட்டோமே அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு விஷயோ தா ஆனா அவரு சொ இப்ப உங்க வீட்ல இருக்கிற மாரி எங்க வீட்ல மார்த்தி இருக்கு அவரு க்கு அந்த பழக்கோ இருக்கு நா என்ன காசு வந்தாலு நா டக்குனு செலவு பண்ணிடுவ ஆ ஏதாவது ஒரு புரோஜனமா தா பண்ணுவ வேஸ்ட்டு பண்ண மாட்ட ஆனா அந்த சேமிப்புக்கு போக மாட்டேங்குற அதுக்கு அவரு சொல்லிட்டே இருப்பாங்க இது பண்ணி பாரு அப்டிங்கறதுனால இப்ப சமீபமா ஆ என்னயவே சொல்லி சொல்லி பாத்தாரு முடியல அதனால அவரு பொண்ணுக்கு சொல்லி அவ பண்றா
ஓ நா வந்து என்ன பண்ணுவேன்னா இப்ப ஒரு வருமானோ வருது அப்டின்னா மொத் அதெல்லா அதுல கொறஞ்சது அன்னைக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நறையா இல்ல கண்டிப்பா கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லாத பச்சத் ஆனா என்ன பண்ணுவன்னா கொறஞ்ச்சரு ஒரு பத்து பர்சன்ட் அமௌண்ட் டாது மொதல்ல எடுத்து எனக்கு எந்த சேவிங்ஸ் புடிக்குதோ அந்த சேவிங்ஸ்ல போட்ருவே நானு போட்டுட்டு மீதி பணந் தா எனக்கு வந்துச்சுன்னே எங்க வீட்ல சொல்லுவ
பரவால்ல
இல்லனாலு நா என்ன பண்ணுவ வந்துச்சு நா சேவிங்ஸ் கட்டிட்ட மீதி பணோ இருக்கு இந்தாங்க அளவுக்கு வச்சுடீங்க அவ்ளோதா அதுல வருது அப்டின்னா சில சமயங்கள் எல்லா என்ன பண்ணுவோ வருமானோ வரு அதனா அத மூணா பிரிச்சிருவ ஒரு பங்கு சேவிங்சுக்கு ஒரு பங்கு ஏதோ ஒரு இ எம் ஐ கட்ட வச்சுக்கங்க ஒரு பங்கு வீட்டு செலவுக்கு இந்த வருமானோ அவ்வளோதா நனச் வருதுன் நெனச்சு செலவு பண்ணுங்க அப்டி சொல்லி தா நா வந்து சொல்லுவ அப்புறோ என்னுடைய மகனுக்கு அதுதா சொல்லி தருவ ஒரு நூறுவா நீ எடுத்துட்டு போறேன்னா கூட நூத்தி பத்து ரூவாயா செலவு பண்ணிட்டு வரக்கூடாது ஒரு பத்து ரூவாய உண்டியல எடுத் வெச்சுட்டு உண்டில எடுத்து வெச்சிட்டு நீ மிச்ச தொண்ணூறுவாய மட்டு கடைக்கு எடுத்துட்டு போ சரி அப்டியே சேஞ்ச் இல்ல நீ எடுத்துட்டு போனேனாலு